ஹலோ ஆ, வணக்கங்க. ஆ வணக்கங்க கேக்குதுங்களா ஆ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா ஆ எனக் நல்லா கேக்குது உங்களுக்கு நல்லா ம் உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களா ஆ சேரிங் சேரிங் சேரிங் ஆ நல்லாருக்கங்க உங்க வீட்ல பாப்பால் நல்லாருக்காங்களா உங்க வீட்ல நல்லாருக்
ஆ நல்லாமே நல்லாருக்கறங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா சாப்ட்டீங்ளா
ம் இனிமேதாங்க சாப்பணு தோஸ்
என்ன சாப்பாட் பண்ணீங்க
இது தோச காரக்கொழம் காரக்கொழம்பு கத்திரிக்கா காரக்கொழம்பு கத்திரிக்கா கார கொழம்பு
தோசக்கி கத்திரிக்கா காரகொழம்பா வேற எதனா பண்றது சட்னி எதனா பண்றது
னரன்ட்டாங்க அதுனால அது சரியா சாப்றுவாங்க ம் நா அந்த கொ காரகொழம்பே சாப்டுக்குவோம்
செரிங்க உங்க வீட்ல எத்தன பேரு
நாங்க ரெண்டே பேர்தாங்க.
ரெண்டே பேர்தா பசங்க இல்லேங்களா
ம் இல்லைங்க
செர் மாமியார் மாமியார்ல்லா இல்லேங்களா
எல்லா எறந்ட்டாங்க.
அப்டிங்களா
ம்ம் ம் அப்ரொம்
என்னா வேல செய்றீங்க எங்கனா வேலைக் போறீங்ளா
வேலைக்கெல்லா போறதுல்லங்க வீட்ல தாங்க இக்கறே வெட்டியா வீட் வீட்ல தா இருக்கே வீட்ல வேல செய்றதுக்கே சரியாருக்கு ம். ஒ வெட்டியா வீட் ம் ஆமா ஆமா விய
எங்கனா ட்ரிப் போனீங்ளா லீவுல்ல
ஹலோ
எதா பேச
டொய்ங் டொய்ன் டொய்ன் டொய்ன்ந்து டொய்ன்
அதுகு இல்லல்ல சவுண்டு கேட்டா பரவாயில்லைங் பேசுங்க அப்டிதா கேக்கு நீங்க பேசு தொடர்ந்து பேசுங்க பெல் அடிக்கிற மாரியு கேக்கு இப்ப வருதுங்ளா
ஆ இப்ப வர்து
ம் ம் அந்த வாய்ஸ் வந்தா பரவால்ல அது ஒவ்வொர் நேரத்துல அப்டிதா சும்மா வாக்கிங் மாரி நடந்து வந்தேங்க ஒன்னு ஒன்னு இல்லங்க ஒன்னு சாப்டவே இல்லங்க. சமான்லா எத்து வச்சுருங்கடே கிச்சன்ல அதல்லா முடு வச்சுட்டு அதுக்கப்பறோ தா தூங்குவோ சாப்புட்டு தூங்கணு கடைக் போயிட்டு வந்தே இப்பதா செர் நாளைக் கோயிலுக்கு போலான்ட்டு பூவல்லா வாங்கிட்டு வந்தே. கடைக்கி கடைக் போய்ட்டு வந்து இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஏ ஒரு பக்கத்துல ஒர்தரு கூப்ட்டாங்க வாங்க போய்ட்டு வர்லானு செரி நால் நாள் போய்ட்டு வர்லா இல் இல்ல இல்ல போய்ட்டு வர்றது ம் ஆமா ஆமா அதுனால பக்கத்துல ஒர்தர் கூப்ட்டாங்க நீங்கல்லா ரெகுலரான வர்ஷ வர்ஷ அது கொஞ்சோ ரொம்ப ரேரு இந்தவ் ஏயல் தா ஒரு ஏழல்தாங்கிது இந்தேலியே இந்தூர்லே இந்தூரே இல்லல்ல அது குலதெய்வல்லா இல்ல அது ஒரு அம்மன் கோயில் எதோ திருவிழாங்க
ஆ
அதனால வாங்க போய்ட்டு வர்லா அப்டின் ஆமா ஆமா அத்னால் நா சும்மா போய்ட்டு வறே ம் அதனா
பிரைம் வீடியோல கர்ப்பு ச பிரைம் வீடியோல கருப்பு படோ போட்ருக்கா பாத்தீங்ளா
ஆ பாத்த பாத்தேங்க நீங்க பாத்தீங்ளா
ஆ பாத்தே நல்லார்ந்துது சூப்பரார்ந்துது ஆ பாத்தேங்க சண்டே ஒக்காந்து சண்டே தா பாத்தோ எல்லா ஃபேம்லியா ஒக்காந்து வீட்லியே பாத்தோ சூப் சூப்ரா இருந்துது நல்லா பராந்துது நல்லாந்த்ச்சு கதையெல்லா ஸ்டோரி நல்லாருக்கு ஆ ஒழச்சிக் போதுமார்க்
பாத்தே ம் ஆமா ஆமா ஆமா நல்லாந்துது அப்றோ நா ஒரு மலையாளம் படோ பாத்தே வீட்லே டி வி ல த்ரவ த்ராவ் இது கிர் த்ரீடம் திடீடம்னு மலையாளம் படோ தமிழ் டப்பிங் நல்லாந்துது இல்ல இல்ல மலையாள ஈரோ மலையாள படோ ஆமாம்மா மலையாள படோ தமிழ் டப்பிங்கு ம்
மலையாளோல்லா உங்களுக் தெரியுங்ளா
இல்லங்க தமிழ் டப்பிங்கு மலையாளம் தெரியாது தமிழ்ல நம்ம தமிழ் டப்பிங் போட்டோல்லே தமிழ்ல வரூ ஆம் தமிழ்ல எல்லா பேசுத தமிழ் ஆனா ஹீரோ எல்லா அந்த ஹீர் வதூ
என்ன ஸ்டோரி அது யார் எத பத்தி ஸ்டோரி
அது வந்து சொல்றே ஆ கத நல்லார்க்கூ டிஃப்ரெண்டா அது வந்து ஒரு பையே வந்து வேலைக் போறாரு இல்லல்ல லவ் ஸ்டோரிலா இல்ல ஒரூ பொலா ஸ்டோரி
கொல ஸ்டோரியா மர்டர் கதைங்ளா ஆ ஐயோ க்ரைம்ஸ் டோரி க்ரைம் ஸ்டோரி உங்குளுக்கு புடிக்குமா
இல்ல அது கொஞ்சோ இன்ட்ரெஸ்டாந்த்ச்சி பாக்கதுக்கு ம் அத் து அந்த மலையாள ஹீரோ வந்து அப்பதா அந்த ஊருக்கு வராரு புதுசா ஒரு ஊருக்கு போலீஸா அதுக்கப்றோ வந்து அவரு ட்றது அந்த ஊருக்கு புதுசா வரதுனால அப்பதா வந்து ஜாயின் பண்றாரு எடனே கொல நடக்குது அந்த ஊர் ல
ம் ம் அத பத்தி க்ரைம் நாவலுங்களா க்ரைம் நாவல் மாரி ம்
அதனால அவர் வந்து அந்த ஊருக்கு ஜாயின் பண்ணும்போதே ஒ கொல நந்துது அப்றோ என்னடா இது கொல நடக்குதேன்ட்டு கூட போலீஸ்கார எல்லா கூப்ன்னு அங்கங்க போறாரு இந்த கொலய கண்டுபுடிக்ணூ அப்டின்னு அங்கங்க குத்துறாரு அப்றோ போலீஸ்கார்லா நறைய பேர் காசு வாங்க மாட்டாங்ல சாப்றதுக்குல்லா எங்கனா ஓட்டல் போனா சாப்றதுக்குல்லா வாங்க மாட்டாங்க அந்த மாரி இவுங்க பழகி உட்டுக்றாங்க மாத் த போலீஸ்கார்லா ஆனா இவுங்கூரு வந்தோனே அப்டியே குத்துட்டாரு எல்லார்க்கோ காசு வச்சுங்க கடகாரங்க்லா அது இல்ல வேணா வை பரவ் வால வைங்க அப்டின்னான்னா இல்லல்ல நாங்கலா ஃப்ரீயா சாப்ட கூடாதுன்ட்டு எல்லார்க்கூ சேத்து அவரே குத்துட்டாரு இப்டித்தா கூத்துட்டு போறீங்களான்னு போலீஸ்காரு கேட்டாரு ஆ அதுக் தீர்வுதெ இல்ல அப்டின்னு போய்சொல்லிக்கிருவாங் ஏன்னா இவ்ங்க மேல் அதிகாரி இவங்களோட
எங்க போய் பாத்தீங்க தியேட்டர்ல பாத்
இல்லைங்கல்ல வீட்டுலதா பா இதுல ஆ பிஃரைம் வீடியோல நெட்பிளிக்ஸ்லயோ பாத்தோ
அப்டிங்களா சினிமா தேட்டருக்கு போனீங்களோ நெனச்சா புது படமா பழைசாது
இது கொஞ்சோ புது படோ கொஞ்சம் பழைய படோ அதுதா கொஞ்சோ புது படோ கொஞ்சோ பழைய படோ
செர் செரி இப்ப எல்லா பிஃரைம் மீடியோலயே வந்துடுது எல்லா பிலிமு நல்லா இருக்குது தேட்டருக்கு போவேலே கொஞ்சோ வய்ர் பண்ண பிஃரைம் மீடியோல வந்துருது நல்லா இருக்கு ஸ்டோரியெல்லா
ஸ்டோரி எல்லா நல்லா இருக்கு அதனால நாங்க அதுலேயே பாத்துகித்த நல்லா இருந்துச்சு இன்ட்ரஸ்ட்டா அந்த கத போம்போது ஒரு கொல நடந்தது அந்த கொல கண்டுபிடிக்கிறவரைக்கி ஆ அந்த
எயித்து படோ எயித்து படோ மாரி ஸ்டோரி ஆ ஆ அவோதா அந்த ஊருக்கு போம்போதுதா அந்த மாரி கொலல்லா நடக்கொ
உம் அதே போல கொ உம் இந்த ரெண்டு கொலயு சர்ச் பண்ற வரைக்கி இன்னொரு என்னது அந்த ஓ இது பேங்க் இருக்குல்ல அங்க கொல நடந்துரு கொள்ள அப்புறோ இன்ன இந்த ஊருக்கு வந்தோனே நம் இப்டி வந்தொனு அவுங்க அம்மா கிட்ட சொல்றோங்க எனக்கு இந்த வேலையே பிடிக்கல நா ஊருக்கு வந்தறே இங்கன கொல நடக்குது இதுவு நெறைய திருட்டு போது நா வந்ததுன்னே இந்த ஊர்ல செரியெல்லு அப்டின்றா அதுக்கு ஒங்க அம்மா இருந்து அத ஆ ஆமா அத அப்டிதா இருக்கு நீ பொறுத்து ஆகணு
எப்பவுமே ஸ்டோரியில ஹுரோ பயப்பட மாட்டாரே அப்டியெல்லா இருக்குதுன்னா அது அந்த மாரி மாறிடுவாறு ரொம்ப பயப்பறாரு
பயப்படுவாரு ஆமா ஆமா அதுக்கப்புறோ வந் ஆ செரி இருக்கிறோமேனு இருக்கிறாரு அப்புறோ பாத்தா இன்னொருக் கொழி நடக்குது
எல்லா ஸ்டோரிலையு எதன ஒரு மர்டர் நடந்தா அத எதிர்த்து போராடுவாங்க அப்பதா அந்த ஹீரோ தனத்த காமிக் ருப்பாங்க இவரு என்னடான்னா ஸ்டாரிங்லயே பயப்பறாரு ரொம்பொ ரொம்ப பயந்து சுவமா இருக்குவாரு போலருக்கே
ஹா லவ்சினே ஒண்ணு கூட இல்ல அதே போல அந்த போலீஸ் இதோட போலீஸுக்கு காறிக்கிறாங்களா இல்ல நல்லாருக்கு என்டிராஸ்டா இருக்கு இல்ல போ அந்த போலீஸ்க்கு போலீஸ்கா இருக்குறாங்கல்ல சொல்லறக்கீங்க போலீஸ்கர் இருக்குறாங்க நல அவ கூட போலீஸ் காரின்னு ஒத்தருத்ருதாங்க அது வந்து இது அதுக்கப்புறோ அவன அவன் என்ன பண்றா அந்து
ஸ்டோரி நல்லா இருக்கோ இல்லையோ நீங்க பேசுறது நல்லா இருக்கு போலீஸ்காரே போலீஸ்காரி வெரி நைஸ் சூப்பரா இருக்குதுங்க நீங்க பேசரதே
உம் ஆ ஆமாங்க நெறைய பேர் அப்டிதா சொன்னாங்க
உம்
உம் நெறைய பேரு அப்டிதா நீங்க நல்லா பேசுறீங்க உங்கூட ஒன்னாட்டி பேசணு அப்டின்னாங்க
உம் உம் செரிங்க அந்த போலீஸ்காரி கூட லவ் வந்துச்சுங்களா
உம் உம் அது வந்து இவனை வந்து கல்யாணோ ஆயிச்சானு கேட்ங்து போலீஸ்காரங்களே
ம் லவ் ஸ்டோரிய இல்லன்னு சொன்னீங்க திடீனு போலீஸ்காரி வந்து லவ் பண்றா
ஆமா ஆமா இந்த மாதிரிதா கத போச்சு கடைசியில என்ன ஆது அந்த கொலை எல்லா பண்ணது அந்த போலீஸ்காரங்க கொலை எல்லா பண்ணது போலீஸ்க்கருங்க
ம் போலீஸ்கார் கொல பண்ணதுங்களா
ஆமா ஆமா கடைசியா வந்த அந்த போலீஸ்கார் இல்ல கூடக்கறவங்க கூடக்கறாங்கல்ல அவங்க ஆமா அப்புறோ த ஆஹ எல்லாருமே போலீஸ் எல்லா சேந்து கொண்ணிக்கிறாங்கோ எல்லாருமே ஒன்னா சேந்து பண்ணிக்கிறாங்கோ
யாருன்னா ஒரத்தரதானே கொல்ல நெறையா இருப்பாங்க
அந்த கேங்கே அப்டியே சேந்து பண்ணயிக்குது ம் இந்த மாதிரி தாங்க கத போ ச்சி அப்புறோ அவ ஃபைட் பண்ற அப்புறோ அந்த போலீஸ்காரி ஒரு ஃபைட் பண்ற அப்டி இப்டின்னு அந்த க த அப்டியே போயிச்சு அவ கடைசி இல்ல பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுங்க நா பாக்கும்போது நெறைய பேர் இந்த கத கேட்டு இப்ப நல்லா இருக்குன்னு தா சொன்னாங்க
ஆமாங்க ஏதோ ஒன்னு பாத்து
அதா செரிங் வேணா உங்க டிவியில போட்டுப் பாருங்க
செரிங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இனிமேதா செய்யணுமா
இல்ங்க இப்பதா தோச சுடணு
இதுக்கு மேலத தோசையா வுடுங்க பழைய கொழம்பு மதியான கொழம்பு இருக்கு சூடு பண்டு தோச ஊதிருங்க
ம் ம் அப்டித்தா பண்ணறது பின்ன யாரு என்னாத கொழ ஆ மதிய வச்சதுதானே அதனால சாப்டுவாங்க
ம் சரி சில சில தோச த்க்கு புளிக்கொழம்பெலா புடிக்காதுன்னுவாங்க சட்னி சாம்பார் தா புடிக்குன்னுவாங்க நீங்க பரவாயில்ல புளிக்கொழம்பே சாப்பிட்டுக்கறேன்றீங்க
ம் இல்ல இது நல்லா இருக்கு கொஞ்சோ புளிகொழம்புனா ரொம்ப புளி க்க மாட்ட நாங்க கொஞ்ச தேங்கா அந்த மாரி எல்லா வச்சு வைக்குவோ நல்லா இருக்கு டேஸ்டா
ம் நல்லா இருக்கு பூண்டு எல்லா போட்டீங்கன்னா உன்னு டேஸ்ட ஆகு பூண்டு வெந்தயோ புளி கொழம்ப புளி கொழம்புனாலே கொஞ்சோ வெந்தயோ போட்டா நல்லா இருக்கு
ஆமா வெங்காயோ பூண்டு தக்காளி இதெல்லா தேங்கா எல்லா அரைச்சிருவோ அதுலயே புளிய எல்லா போட்டு அரச்சிருவோ நல்லா இருக்கு சின்ன வெங்காய தா போடுவோ அதனால டேஸ்ட்டா இருக்கு அதனால அத சாப்பிட்டுக்வாங்கோ ஆமா ஆமா ஆமா
களிக்கும் நல்லா இருக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு தோச டிஃபனுக்கு நல்லா இருக்கு
ம் ம் ஆமா
உங்க வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போயிட்டு வன்ட்டாருங்களா
ங்க தோச சூடனுங்க இனிமேல்தா டைம் முஞ்சி நன்றிங்க உங்க கூட பேசனதுக்கு ஹலோ நன்றிங்க ம் ம் ஆ நன்றிங்க வச்சுட்டங்களா ஆ
ஆ ஓகேங்க